ஹலோ ஹலோ ஆ வணக் ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கீங்க சாப்ட்டிங்களா
இன்னு இல்லைங்க இனிமே தா சாப்டணு
சேரி சேரி சேரிங்க சண்டேங்கிறங்காட்டி எல்லா லேட்டா போதுங்ளா
அப்டி இல்ல சமைச்சு வெச்சுட்டாங்க நா இன்னு சாப்பிட்லங்க
சேரி சேரிங்க சொல்லுங்க ஆ நால்லா நல்லா‌சாப்ட்டேங்க
எ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
இன்னிக்கு சண்டேங்கரகாட்டி காலைல எக் நூடுல்ஸ் சாப்ட்ட மத்தியானத்துக்கு ஃபிஷ் வாங்கி வச் வச்சிருக்கு இன்னு ஒன்னு பண்ணலை ஆமாம்மாங்க ஆமா
ம் ஆ
சேர் சேர்
சரிங்க அப்பற நாள்லா எப்டி போகுது
அப்டியே போயிட்டு இருக்குங்க எங்களுக்கு என்ன கல்யணத்துக்கு முன்னாடி வரைக்குந்தா எல்லா இன்ட்ரெஸ்ட் ங்க இருக்கும் ஜாலியா இருக்கும் கல்யாண ஆயிடுச்சுன்னா அவ்ளவுதா வீடு வீடு வீடு பிள்ளைங்க அதேதா இததாண்டி நாங்க எதுமே செய்யறக்கு எங்களுக்கு டைமும் இருக்காது வேற சிந்தனையு எங்களுக்கு ஓடாது
ம் ம் கண்டிப்பா
கா எல்லா எஞ்சாய்மெண்ட்டு காலேஜோட போச்சுன் வச்சுக்கோங்களே
ஆ
கூல் காலேஜுக்கா ஸ்கூலு சொல்லலா ஸ்கூலும் காலேஜ்லயு நல்லா என்ஜாய் பண்ண அப்பற ஒர்க் பண்ற இடத்துலயு கொஞ்ச நல்லா இருந்துச்சு அப்பறந்தா நா டீச்சரா ஒர்க் பண்ணே நல்லா இருக்கு நா பிரைமரிக்கு எடுத்தே பூரா குட்டி கொழந்தைங்க அதனால ரொம்ப நல்லா இருக்கு அவ்ங்க பண்றது பேசுறது ஜாலியா இருக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கறது எப்டிய வந்து அவங்க புரியாது ஆ புரிய வெக் க்கிறது அவ்ங்க மழல தணோ எல்லாமே அப்டியே நல்லா இருக்கு அவ்ங்களுக்கு அவ்ங்களோட இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக் ச்ச அந்த டைம் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும்
ஆ
அதனால வந்து நல்லா இருந்துச்சு நீங்க என்ன பண்றீங்க
நா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற
ஓகே ஓகே ஓகே நல்லா இருக்கும் இந்த டைம்ல நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க வேணுங்கற அளவுக்கு அதுவு ஆஸ் எ கேர்ள்ஸா இருக்கிறங்காட்டி நமக்கு சொல்லவே வேணா பசங்களுக்கு என்ன எப்பயுமே கொஞ்ச எந்த டைம்னாலு ஃபரீயா இருப்பாங்க ஆமா அதனால பிரச்சனையே கெடையாது யார் சொன் ஆப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் எல்லாமே அவங்களுக்கு ஒண்ணு தா
ஆமா இன்னு கொஞ்ச ப ஃப்டர் மேரேஜ் அப்டின்னா கொஞ்ச கஷ்டப்படுவாங்க ஃபேம்லிக்காக இருந்தாலு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவாங்க ஜாலியாக இருப்பாங்க
சண்டேஸ் நெ ச்சாங்கனா நம்மளுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அவ்ங்க போலால்ல நம்ம அந்த மாரி பா அண்ண முடியாதுல அப்டி ஒன்னு இருக்கே அப்ற சொல்லுங்க நீங்க எங்கயாச்சு அவுட் குட்டிங்க எல்லா போவீங்ளா ப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து தேட்டருக்கு போறது அ இல்ல நா ஏதாவது போய் வெளியில போய் சாப்பிடுறது
அப்டிலா இங்க எங்க வீட்டுல விடமாட்டாங்க ஒரு வாட்ட அபி அ வீயா ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங் கூட போயிருக்கே பேன தேட்டரு பேயிருக்கே அப்றோ இங்க முத்துமல ஊர்ரு கோயில் அங்க போயிருக்கே
ம் ம்
அப்புற முட்டல் அப்புற அங்க போயிருக்கே
ம்
போயிட்டு வந்து சொல்லிருவன் அம்மாட்ட ஏனா நம்ம சொல்றது முன்னாடி போனம்னா விட மாட்டாங்கல்ல
அ அப்படியா நாங்கல்லா வந்து அ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானு அப்ப நீங்க இப்ப காலேஜ்ன்னா அப்ப வந்து நா காலேஜ் படிக்கிறப்ப நீங்க எப்டின்னு எனக்கு தெரியல பிறந்தீங்ளா இல்லயான்னு மேபி ஸ்கூல் சின்ன பிரைமரில இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கேன் நா ரொம்பாலு வருஷோ முன்னாடி காலேஜ் படிச்ச அ அப்பல்லா பாத்தீங்கன்னா ம் பயோல்லா இருக்காது அ தைரியமா போலா நா கோயமுத்தூர் அப்டிங்கறங்காட்டி ம்ச் இப்ப டிராவலிங் டைம் எனக்கு வந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹஃப் ஹர்ஸ் ஆகு டெயலி போறதுக்கு அப் அண்ட் டவுன் அதனால அப்ப அந்த டைமுமே எனக்கு பிரண்ட்ஸ் எல்ல இருந்தங்காட்டி எனக்கு நல்லா இருக்கு எல்லாரு சேர்ந்து பஸ்ல போறது வர்றது அது நல்லா இருக்கு ந நெறைய நாங்க எல்ல பங்க் பண்ணி சினிமாக்கள்லா போயிருக்கோ அப்பதா அந்த சூர்யல்லா இனிஷியல் ஸ்டேஜ்ன்னு வச்சுக்கோங்களே படோ வந்த புதுசு ஹிட் குடுத்த புதுசுல்லா அதனால நெறைய நாங்க சூர்யா ஃபிலிம்ஸ்ஸா போய் போய் பாக்கறக்கான வாய்ப்பு கெடைச்சுது புடிக்குங்கிறது இல்ல பட் அந்த படம் அவங்க படங்கள் தா நெறைய வந்துச்சு இப்பதா கௌதம் வாசுதேவ மேனன் அவங்கப் படம்ல வந்த புதுச்சு அதனால அவங்களுத உங்களுதெல்லா போய் பாத்துக்கிட்டு ஒரு மூணு வருஷமா நாலு வருஷமாவே சூர்யா பிலிம்ஸ் தா நாங்க அதிகமா பாத்திருக்கிறோ
ம் பஸ் எல்லா அவுட் பஸ்ல போவீங்ளா
என்னதுங்க
ஃபர்ஸ்ட் காலேஜ்ஜெல்லா அவுட் பஸ்ல போவீங்ளா
இல்ல நீங்க கொஞ்ச சத்தமா பேசுங்களே
பஸ்ஸு ஒ காலேஜ் போறப்பல்லா பஸ்ஸுல அவுட் பஸ் போவீங்களாங்கிறே
ஆமா ஆமா நாங்க பிரைவேட் பஸ்ல தா அப்புறோ கால் பண்ண மாட்டோ பிரைவேட் பஸ்ல தா போயிட்ருப் போ அதனால ஃப்ரெண்ட்ஸ்ஸு சேந்து இந்த டைமிங்க்கு நாங்க அங்க ஒரு பர்டிகுலரா ஒரு பஸ் வச்சிருப்போ அதுலதா போவோ இதுல தா எல்லோரு ஏறும் டைமிங்கு அங்க வந்து நின்னம்னா அந்த ஒரு பஸ்ல போயிட்டு திர் திருப்பி ரிட்டனுமே அதே டைமிங்தான் அது ஒரு மாரி நல்லா இருக்கு ஃபுல் டேதாங்க ஃபுல் டேதான் அ நயன் எயிட் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டியா நைனா ஞாபகோ இல்ல ம்ச் பட் அதுக்குள்ள ஆன த்ரீ தேர்டிக்கு முடிஞ்சிரு த்ரீ த்ரீ தேர்டிக்கு எல்லா முடிஞ்சிரு
நானு அப்டித்தான் நைன் தேர்டிக்கு போறன் த்ரீ தேர்டிக்குதான் விட்றாங்க நா வீட்டுக்கு வராறதுக்கு ஆ ஒரு மணி ஆயிரு
ஓ உங்களுக்குவ நீங்களு அது மாரி ம்ச் அ வீட்டுக்குவ பஸ்ல வர்றதுக்கு லேட் ஆயிடு நீ அந்த ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆயிடு
இது காலேஜ் பஸ்ஸு தா ஆனா வந்து லேட் ஆயிடு சுத்தி சுத்தி பஸ்ஸு வருமா
ம்
அதனால வந்து இப்ப அவுட் பஸ்ன்னா கூட இப்ப போலாமே நம்ம ஃபிரெண்ட்ஸ் கூட எங்கேயு கூட போலா, நம்ம காலேஜ் பஸ்லா எங்கயுமே
அது எல்லா ஸ்டாப்பும் ஓவரு எல்லா ஸ்டாப்பிங்ஸ் உங்களுக்கு ஓவரா எல்லா க கம்பள் சரியா நீங்க காலேஜ்ல இருந்து திருப்பி உங்களோட வீடு ரீச் ஆகற வரைக்கு எல்லா ஸ்டாப்பிங்லயு நின்னுதா வரு எப்டி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நிக்கு ஒவ்வொரு ஸ்டாப்பிங்
ஆமா ஆமா அதே மாரி வந்து ஸ்டாப் பிங்லா வேற ஸ்டாப்பிங் நம்ம எங்க ஏறணுமோ நம்ம பேரன்ட்ஸ் நம்மள எங்க ஏத்தி விட்றாங்களோ அங்க தா ஏத்தி விடுவாங்க ஏத்தி விடுவாங்க இறக்கியு விடுவாங்க மாத்தி நம்ம வந்து எறங்கக்கூடாது
ஓ இப்ப வந்து பக்கத்துல ஏதாவது கசின் வீடு இருக்கு நாங்க இன்னிக்கி இங்க எறங்கிக்குறோன்னா எறங்க கூடாதா ஓக்கே ஓக்கே ஒக்கே அது இப் அதாங்க உங்க ஸ் இப்ப ரொம்ப ஏன்னா நம்ம கல்ச்சர் எல்லா மாற மாற ஓவர் பண்றாங்க நாங்கல்லா பாத்திங்கன்னா ம் எங்குளுக் து எப்பயுமே பிரைவேட் பஸ்தா இருந்தாலு அந்த ப்ராப்ளம் இல்லாதங் காட்டி நம்ம இஷ்டோந்தான ஆனா நாங்க எல்லாமே சொல்லிட்டுதா போவோ நா இன்னைக்கி சினிமா போறனா பைசா வாங்கிட்டுதா சொல்லிட்டுதா போவே, அந்த மாதிரி வந்தெல்லா சொல்ல மாட்டே சொல்லிட்டுதா போவே, நா அந்த மாதிரி போறே காலேஜ்க்கு போ குள்ள நேர தேட்டருக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சொல்லிட்டுதா போவோ சாப்பிட போறதுனாலு அப்படிதா பண்ணுவோ அதனால நாங்க நல்ல என்ஜாய் பண்ண, கடைசி வருஷ ஆக ஆக பாத்தீங்கனா எங்க கிளாஸ் இருக்கிற எல்லாரு சேந்து இப்போ இ இன்னைக்கி ஒரு நாள் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு எல்லாரு சேந்து போனா னா நாளைக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போவோ ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போயிட்டு போயிட்டு கூட வந்தோ போய் லன்ச் சாப்பட்றது இல்லன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாரி சாப்பட்றது அந்த மாரி போயிட்டு வந்தோ
நெறைய நெறைய வெளிய சுத்தி பாத்துருக்கீங்க
வெளில ஆ, நல்லா தேட்டருக்கு அதிகமா போனோ, சாப்பட அதிகமா போனோங்க இந்த ரெண்டுந்தா வந்து ஜாஸ்தியா நாங்க பண்ணது அப்பறோ என்னங்க இந்த பே காலேஜ்ல இந்த அசஸ்மெண்ட் குடுக்குறது ப்ராஜெக்ட் அந்த மாரி ஏதாவது குடுத்தாங்கனா அந் அந்த வேலையா அப்டியே அது வேற அந்த பேரு அதை வச்சிட்டு வெளியில சுத்தறது பர்ச்சேஸ் எல்லா பண் பண்ணனு டிரெஸ் காலேஜ்க்கு போற டிரெஸ் எல்லா பர்ச்சேஸ் பண்ணனுன்னாலு நாங்க அந்த, ம், கம்மியா அதாவது ஹோல்சேலா எடுப்போ தெரியுங்ளா இப்ப காலேஜ் பாத்தீங்கனா நம்ம ரெகுலரா ட்ரெஸ்ஸலா அதிகமா நமக்கு தேவப்டும் ரிப்பீட்டடாவு போட முடியாது அதனால நம்ம பல்க்கா ஹோல் ஜ் எல்லா வரு எடுத்து தைக்கவு ஹோல்சேலா எடுத்துக்கலா சப்போஸ் டாப்ஸ் இந்த மாரி எடுக்கிறதுனாலு பல்க்கா எடுக்கணுனாலு சேரி, ம், ஒரு ஏரியா இருக்கு இப்போ கிணத்து கடவுன்னுலா சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல இங்க அப்பறோ இங்க இங்க கூட ஏதோ சொல்லுவோ ஏதோ ரெண்டு மூணு பேர் எல்லா இருக்கு அங்க போனோம்னா நம்ம பல்க்கா எடுத் த்துக்கலா அந்த மாரி பர்ச்சேஸ்க்கு எல்லாமு கூட நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து போயி ஒரே மாரி எடுக்கறது இல்லன்னா ரெகுலர் யூஸ் காலேஜ் டிரஸ் எல்லா எடுக்கறது இந்த மாரி எல்லாமும் பண்ணிரு
செட் டிரஸ் மாரி
ஆமா ஆமாங்க, ம் நல்லா இருந்துச்சி எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கூல்ஸ்லயு அந்த காலேஜஸ்ல ல்லா என்ஜாய் பண்ணது கல்யாணத்துக்கு அப்றோ அப்பா இவுங்க எதாவது அ ஒரு ஒரு ஒரு நாலு மாசம்தாங்க நல்லா இருந்துச்சி அப்பற எல்லா செம போர்தா சேரி
என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க
ஆமா பெருசா ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கு என்ன பண்றதுங்க இவ எப்ப பாத்தாலு அதூ இல்லல்லைங்க சிஸ்டர் ம அரேஞ்ச் மேரேஜ் தா பட் ஆனா என்ன சொல்றது இது என்னன்னா ருட்டீன் ஒர்க்ல ரொட்டீன் ஒர்க்கு செம்ம போரு
ஆமா அது ஒர்ணா உண்மதா இப்போ காலேஜ்னா நம்ம இந்த மாரி சுத் சுத்தி பாக்கலா ஆனா வந்து மேரேஜ்னா நம்ம காலைல எழுந்திருக்கணு சமைக்கணு ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப் வ்ளோ பிள்ளைங்கள பெக்கணு திருப்ப நம்ம திருப்ப வீட்ல உள்ள வேலையெல்லா செய்யணு அப்புறோ திருப்ப சாயங்காலோ சமைக்கணு திருப்ப காலைல விழுந்து அதேதா
அது கொழந்தைங்கள மேக்றது சரியான கடுப்பு
ஆமா நானு நெனைப்பே ஒவ்வொரு கொழந்தைங்க வந்து அமைதியா இருந்து கோ அதா ஒவ்வொரு கொழந்தைங்களு தா ரொம்ப செலபர
இல்லைங்க அது எனக்கே தெரியு என்னோட பெரிய பொண்ணு வந்து கம்முனே இருப்பா அமைதியா இருப்பா எந்த வித எது குடுத்தாலு சாப்ட்டுட்டு சைலண்டா இருப்பா அதே என் பைய இருக்குன்னா ஒரு நிமிஷம் கூட அவ குயிட்டாவே இருந்து நா பாத்ததே கெடயாது
அப்புடி இருக்கு அதாவது அவனை சமாளிக்கிறதே இப்ப எல்லா வேலையு செஞ்சிர்லா அவன சமாளிக்கவே எனக்கு பெரிய டாஸ்கா இருக்குன்னு வச்சக்கோங்களே
நானுமே நெனைப்பே ஐயோ நம்ம இப்ப இந்த அ ஒவ்வொருதிங்களுக்கு வந்து எதா ஐ டி இருக்கு நம்ம இப்ப ந இப்போ நம்ம ஜாலியா இருக்கோ ஆனா நமக்கு நமக்கு ஒரு மேரேஜ்ன்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து டெய்லியு இத செய்யணு அத
கண்டிப்பாங்க அது செஞ்சுதா ஆவணு அதுலந்து நம்ம எஸ்கேப்பே ஆவ் முடியாது
ஆமா என்னோட ஃப்ரெண்டு விளாட்டுக்குல்லா பேசுவாங்க நீ எல்லா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி
ஐயோ பொறுமையாவே பண்ணுங்க தப்பே கெடையாது அவசரமே கெடையாது ஏனா இந்த லைஃப் இதுதானு நமக்கு தெரிஞ்சிருச்சு
ஆமா கண்டிப்பா நம்ம பாக்குறோம்ல கண்ணால
ம்
அ நா அதெல்லா போர்டு எங்கடி கால்ல எழுந்திருக்கனு சமை கிணு திருப்ப அவங்கெல்லா வேலைக்கு அனுப்பனு ஐயையோ நமக்குள்ளா அதெல்லா வேணா
கிி கமிட்மெண்ட் ஒன்னே ஒன்னு தா படிச்சா போது வேற எது எந்த வேலையுமே நமக்கு தேவையில்ல எந்திரிச்சா காபி வரும் கையில டிஃபன் கைல வரு பாக் ஸ்ல போட்டு தெரட்டி எல்லாத்துக்கும ஆள் இருக்கு ஆனா ஒன்ஸ் நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா எ அந்த அவ்ளோதா அதா பொறுமையா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க பினான்சியலா நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணுங்க ஒ அ ஒரு பெஸ்ட் அட் அ அட்வைஸ்ட் என்ன குடுக்கலான்னா பினான் ல கேர்ள்ஸ் எப்பவுமே இண்டிபெண்டண்டா இருக்கணு நா கத்துக்கிட்ட ஒரு பெரிய லெசன் ஃபினான்ச் சில நீங்க இண்டிபெண்டட் ஆயிட்டீங்கன்னா நெஜமாவே சொல்றே இது ஒரு பெரிய இஷ்யூவே கெடையாது ஓ அதுக்கப்புறோ நீங்க நல்லா பேலன்ஸ் பண்ணி போயிட்லா ஏனா நீங்க வந்து உங்க நா செய்ய முட்லனா ஆள் போட்டு செய்லா பட் ஆனா நீங்க உங்களோட அ உங்களோட மெமரியா இருக்கட்டு உங்க ஃப்யூச்சரா இருக்கட்டு உங்க படிப்பா இருக்கட்டு எதுவு வேஸ்ட் ஆகாம நீங்க ஒரு நல்ல ஜாப்ல பிளேஸ் ஆயிட்டு ஏ நீங்க வந்து கல்யாணம் பண்ணுங்க இத இத நீங்க வந்து நா ஃபா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுன் சொல்லல பட் ஆனா வந்து நல்ல ஒரு நல்லா இருக்கு லைஃபு நீங்க இண்டிபெண்டண்டா ஃபினான்சியலா கேர்ள்ஸப் பொறுத்த வரையு
கண்டிப்பாங்
நல்லா ஒரு அ அ நல்ல ஒரு ஃப்யு பிரைட்டா இருக்கு உங்களுக்கு ப்ர அவுங்களு நம்மள டிஸ்ட்டர்ப் பண்ண மாட்டாங்க தெரியுங்களாங்க நம்ம வந்து கொஞ்சொம் ஃபினான்சியலா இன்டிபெண்டன்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களே கண்டிப்பா உங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க
சேரிங்க நம்ம அடுத்த அழைப்புல இத பத்தி தொடர்ந்து பேஸ்
ஹலோ
நமக்கான நேரம் முடிந்தது நம்ம அடுத் தினிப்பேலதம்
ஆ ஓகே ஓகே வணக்கோ தோழி வண